வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
நல்லா இவரு இ சும்மா இருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா தோழி இருக்கே சாப்டாச்சா தோழி
ஆமா தோழி சாப்ட்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
ஆ இப்பதா தோழி காலேஜ் விட்டு வந்திருக்கே இனிதா சாப்புட்ணு
அப்டியா நானு இப்பதா காலேஜி விட்டு வந்துட்டு நா சும்மா அப்டியே உக்காந்து இருக்கே தோழி
ஓ ஓகே தோழி ஏ தோழி சும்மா இருக்கீங்க எதா வேல பாக்க வேண்டிதானே
வேல பாக்கணு தோழி இப்பதானே காலேஜ் விட்டு வந்துருக்கே அனால கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு அப்றமா வேல பாக்கலானு இருந்த தோழி நீங்க என்ன பண்றீங்க தோழி
நானா தோழி இப்பதா வந்து எறங்குனே வந்து ஷால் எல்லா கலட்டிட்டு கிச்சன் மேல உக்காறதுக்கு போறே
அப்டியா தோழி
ஆமா தோழி
வாழ்க்கலா எப்டி போது தோழி
வாழ்க்க ட்ரெய்னு போல போயிட்டு இருக்கு தோழி உங்க வாழ்க்க எப்டி தோழி போது
இன்னா வாழ்க்கையோ ஏதோ போது தோழி நார்மலா அப்டி போது தோழி
ஓகே தோழி ஓகே தோழி அப்பறோ தோழி காலேஜ் எல்லா எப்டி போறீங்க, காலேஜ் போயிட்டு வந்தாச்சா, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க
நா வந்து பி எஸ் சி கெமிஸ்ட்ரி படிக்கிறே தோழி, காலேஜ் கொஞ்சோ கிளாஸ்ல கொஞ்சோ மொக்கதா இந்த ஒரு ஒரு பிள்ள மட் டு கொஞ்சோ நம்மள மாரி டைப் இருக்கனால அந்த பிள்ள கூட மட்டு கொஞ்சோ அப்டி ஜாலியா அப்டி போகுது தோழி மத்தபடி மிச்ச எல்லா மொக்கதா தோழி
அப்ப வேற எந்த ஃப்ரெண்ட்ஸும் கெடையாதா
வேற வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லதா கொஞ்சோ நெறைய கூட்டோ ஃப்ரெண்ட்ஸ் உண்டு தோழி
கூட்டமா சேரி தோழி, சேரி தோழி, அவங்க எப்டி தோழி
நா ஃபுல்ல நா வந்து மோஸ்டா ஃபங்க்ஷன் டைம்லலா அவங்கக்கூடதா கெடப்பே தோழி சில டைம் ஏதாவது ஃப்ரீயா ஆச்சுன்னா சாயங்காலோ வந்து கிளாஸ்க்கு ஓடிருவே தோழி
ஓ எங்க கிளாஸ் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ள உண்டு அந்த பிள்ளைையு கெமிஸ்ட்ரி டிப் பாட்மெண்ட்லதா படிக்குது சோறுக்கு மட்டு வரு வந்து சாப்ட்டுட்டு போகு அப்பறோ வந்து ரெகுலர்ராலா வராது அந் எங்கயா இருந்து வந்து பறந்து பறந்து வருவா எங்கள பாத்தா மட்டு பறப்பா ஒருமாரி யான்னு தெரியாது
ஹலோ ஒரு ஒரு பாசோம் தோழி உங்க மேல
பாசமா இல்ல வேஷமா தெரியல தோழி இனிமேதா தெரிஞ்சுக்கணு
பா பாசத்துல துள்ளி வருவோ தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி ஆ அப்பறோ தோழி என்ன சாப்ட்டீங்க
மதிய மா
ஆமா தோழி மதியந்தா
ஸ்பெஷல்லா எதுவு சமைக்கல தோழி, இன்னைக்கி ஆல்ரெடி லேட் ஆயிட்டனாலா வீட்ல சோறு வடிச்சு ர
ஓ
ம் இப்பதா வீட்ல எ ர சோ மதியம்தா சோறு ஆக்கிருக்காங்க தோழி இனி நைட்டுதா தோழி சாப்புட்னு
தோழி மதியம்தா தோழி சோறாக்குவாங்க வேற எப்ப தோழி சோறாக்குவாங்க சொல்லுங்க தோழி
அப்டி இல்ல தோழி, இது மரிய மதியம்தா கறி வச்சிருக்காங்க தோழி
என்ன கறி தோழி கறினா சிக்கனா? மட்டனா? பீஃபா? எப்படி தோழி கறி
எக் ரோஸ்ட் தோழி
ஓ எக் ரோஸ்டா தோழி சேரி தோழி கறின்னு சொன்னேன்னே நானு நான்வெஜ் வச்சுட்டீங்களானு பாத்தே
இல்ல தோழி எனக்கு வந்து காலைல இருந்து சாப்பாடுக்கு வந்து வெறு ரசத்த தந்து ரசத்த தந்து முட் ட போட்டு தந்துட்டாங்க தோழி
அவங்க அவங்க என்ன கோழியா தோழி முட்ட போட்டு தர்றதுக்கு முட்ட பொரிச்சு தந்திருப்பாங்க தோழி
ஆ, சா சாரி தோழி மாத்தி சொல்லிருக்கே முட்ட பொரிச்சி தந்தாங்க தோழி அதுதா மதியோ சாப்
தந்தாங்க அவங்க கோழியானு கேக்குற
இல்ல தோழி கோழி கடையாது முட்ட பொரிச்சு தந்தாங்க தோழி அடுப்புல போட்டு எண்ணெ ஊத்தி பொரிச்சி தந்தாங்க பெப்பர்ல்லா போட்டு அதனால மதியோ சிம்பிளாதா சாப்ட்டே தோழி
ஓகே தோழி அப்பறோ தோழி இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்க
இன்னைக்கி வந்து எனக்கு வந்து பாடோ நடச்சிட்டுதா இருந்த தோழி மொதோ ரெண்டு பீரியடு வந்து லேப் தோழி பிசிக்ஸ் லேபு அதுல வந்து எங்கள வந்து அங்க டைம் அங்க இத பாத்து இது பண்ண சொல்ட்டாங்க தோழி ஃபர்ஸ்ட்டுந்து ரீடிங்ஸ் எல்லா நாங்க த ப்பா எடுத்துட்டோ அப்றோ மறுபடியு இது பண்ணி எடுத்து செய்றமின்னாடி உயிர் போயிட்டு தோழி சரி அதுக்கப்பறோ மூணாவது பீரியட் வந்து எங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி தோழி மேம் வந்தொன்னே சொல்றாங்க போன கிளாஸ்ல எடுத்தது லாஸ்ட் பத்து நிமிஷத்துல எழுது ட்டு அப்டின்னு சொல்லி குண்ட தூக்கி போட்டுட்டாங்க தோழி என்ன ப என்னன்னு தெரியாம சேரி பாத்துக்கலா எப்டியா பெல் அடிச்சுருனு சொல்லிருந்த லாஸ்ட் எழுத வெச்சுட்டாங்க தோழி வேற வழி இல்லாம மேம் மட்டு லை ட்டா அந்தசைடு போன கேப்ல புக்கதொறந்து புக்கதொறந்து எப்டியோ எழுதி குடுத்துட்டேன் தோழி
அந்த வேலையதான் தோழி நீங்க பண்ணுவீங்கனு தெரிது
அதுக்கப்றோ வந்து தமிழ் தோழி மதியத்து பிறகு தமிழ் பிரீயடுல மேம் வந்து லெசன்ஸ்ருந்தா கொஞ்சோ டம்மியான மேம்தா நாங்க பின்னாடி இருந்து சிரிச்சுட்டு முடி ப்ரெண்டப் எந்த பிள்ளையோட முடிய பின்னிட்டுருந்தோந் தோழி அது அப்டி போச்சு அப்றோ லாஸ்டுக்கு இங்கிலீஷ் தோழி இங்கிலீஷுக்கு நாங்க வந்து நீங்க வேற கிளாஸ்க்கு கம்பென் பிசிக்ஸ் கிளாஸ்க்கு போகும் அங்க வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் யாருமே இல்ல தோழி மேம் எதுமே வர்ல அ னால சும்மா அப்டியே கிரௌண்ட்ல ஜே சி பிய வெச்சு புள்ளெல்லா புடிங்கிட்டு இருந்தாங்க தோழி
ஓ ஜே சி பிய வெச்சு புல்லு புடுங்கனாங்ளா வெ கட்டி இருப்பாங்கோ என்ன தோழி இப்டி இருக்காங்கன்னு சொன்னி அவங்க எனக்கு ஜே சி பி கையா இருக்குது
எப்டி இருந்தாலும் வெட்டுறதோ புடுங்கறதோ எல்லா ஒண்ணுதான
இதுலது வெற்று செரி தோழி உங்கள வந்து வெட்டுன்னு சொன்னா நாங்க வந்து வெ புடுங்குவா செய் தோழி செய்வோ வெட்டதானே செய்வோ
ஆமா தோழி
அப்ப எப்டி தோழி ரெண்டு ஒண்ணு ஆகு
சரி தோழி லைட்டா மிஸ்டேக் ஆயிட்டு
ஓ ஓகே தோழி நா சொன்னல்ல தோழி இன்னைக்கு ஒரு பொண்ணு அந்தபொண்ணு என்ன பன்னுச்சு தெரிமா இன்னைக்கு பொண்ணு எ இன்னைக்கு வந்துச்சு நாங்க கேண்டீன்ல உக்காந்து சாப்ட்டு இருந்தோ எப்டின் கூப்ட்டல்ல பஜ்ஜி வாசன மூக்குக்கு போயிட்டு போல பறந்து வந்தா செரி பாக்க பாவமா இருக்குன் சொல்லி எதோ பட்ஜி குடுத்தோ அதுல வந்து எங்களுக்கு ஜூஸ் எல்லா வாங்கிதரேன் சொல்லி பீழா விட்டா அதுக்கப்றோ வாங்கி தர்ல தோழி ஓடி போயிட்டா ஆள கா
டியா தோழி
ஆமா தோழி ரெண்டாது ஆள தேடுனா ஆள காண மாட்டீகிது
செரிடா தோழி நானு இன்னைக்கி அ என்னோட அந்த கூட்டத்த பாத்தேன் தோழி அது என்னனா நேத்து வந்து அந்த கூட்டத்துல ஒரு ஜீவன் வந்து எதோ தா டெலிவரி பண்ணணுனு சொல்லிச்சு தோழி அதா நாளைக்கு வந்து வேங்குன்னு சொல்லிச்சா தோழி அதனால சரி வாங்கலா சொல்லி எப்டியோ அந்த கூட்டோ கேண்டீன்லதா ஆ சாப்ட்டுட்டு இருக்குந்தோழி எப்பவு
ஓ எப்புமே நெறய காசு இருக்கும் போல
ஆமா தோழி நெறையா பைசா வெச்சிருப்பாங்க போல சாப்ட்டு இருக்கோ செரி எதுக்கோ கேண்டீன்ல ஒரு எட்டு பாத்துட்டு அப்றோ கிளாஸக்கு போலானு சொல்லி கரெக்டா எட்டி பாக்கே கரெ இருக்காங்க தோழி அன்னால ஒடனே போய் பேசிட்டு இப்லே பாத்தா பஜ்ஜி ஐஸ்கிரீம்லா வாங்கிட்டு வந்தாங்க தோழி
ஆ
அதனால அந்த பிள்ளைலந்து என்ன பாத்தமா ஊட்டிடுது தோழி செரி ஊட்டிதரத மனசு இல்ல வேண்டான்னு சொல்ல முடியுமா தோழி
ஓ மனசில்லாம சாப்ட்டீங்ளா தோழி
இதுல தோழி ஊட்டி தர பாசமா ஊட்டி தரத வேண்டான்னு சொல்ல முடியுமா தோழி
ஓ சாப் வேண்டான்னு சொல்ல முடியுமா இல்ல பாத்து நல்லா டெம்டாய் சாப்ட்டீங்ளா தோழி உண்மய சொல்லுங்க
இப்ப என்னாருக்கு தோழி சாப்பாடு சாப்பாடு தான தோழி நம்மளா சாப்பாடுனா மொத ஆளா நிப்போ தோழி
ம் அதா சரி கரெக்ட்டான் சொல்லி சொல்லுங்க
ம் அன்னால அந்த பிள்ளைக கூட அப்டி பேசிட் எடுத்துட்டு அப்ப வந்து என்ட பைசா இருந்து தோழி அப்ப வந்து நான் மேலபோய் எடுக்கணுமா தோழி மூணாது இன்னொருவர போணுமா
ஓகே
அதனால அப்டியே மடிச்சு மடிச்சு நா கேட்டட்டு இருந்த இந்த புள்ளயல்ட்ட வேணுமா வேணமான்னு அந்த பிள்ளைைக வந்து வேண்டா வேண்டா கேட்டதே போது அப்டின்னு கொஞ்சோ தாராள மனசா சொல்லிடுச்சு தோழி
ஓ
ஓ அய்லாதா அப்டி சொல்லி அதுக்கப்பற வந்து நா இன்னொ ஒரு ஒக்கு பிள்ள ஜீவன் இருந்து தோழி அந்த ஜீவனல்ல ஐஸ் கிரீம் வேணு ஐஸ் கிரீம் வேணு கேட்டுட்ந்து தோழி அன்னல்ல மேல ஓடிப்போய் பைசா எடுத்துட்டு வந்து கையில குடுத்தே தோழி ஐஸ்கிரீம் வாங்க
ஓ அப்ப அவங்க ஐஸ்கிரீம் சாப்ட்டுருக்காங்க
ஆ தெர்ல தோழி பைசா குடுத்தே எப்டி வாங்கி சாப்ட்டுருப்பாங்கன் நெனக்கே தோழி
ம் அப்ற தோழி இன்னைக்கு வந்து அப்ற உங்கள மீட் பண்லயா
ம் இல்ல தோழி அதுக்கப்பற வந்து லாஸ்ட்டா வந்து நா வெளியதான ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்த தோழி அப்ப வந்து உங்க கிளாஸ் கிட்ட போய் நின்னந்தோழி பட் எனக்கு என்னனா புது கிளாஸ் னால லைட்டா பயமா இருந்துச்சு தோழி உள்ள யாராது இருப்பாங்களோ அதனால அப்டியே பெல்ல அடிக்கறது வரைக்கு அப்டியே கொஞ்சோ வெளிய நின்னுட் இருந்த தோழி பதவு பெல்ல அடிச்ச பெறவுதா உள்ள வந்தே தோழி
ஓ நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோ சும்மாதா உக்காந்துட்டு இருந்தோ சரி அப்டியே சொல்லிட்டு லாஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தோ சரி கொஞ்சோ ஒர்க் இருந்து சொல்லிட்டு எல்லாரும் இருந்தோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோ அப்பற பண்ணிட்டு வந்துட்டு தா சும்மா இருந்தாலு வந்து ஒரு அந்த பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ண கொஞ்சோ காமெடியான ஸ்நாப் எடுத்து வச்சிருக்கோ கொஞ்சோ ஆபாசமான ஸ்நாப் துருக்குது ஆபாச ரம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு நாங்க பாத்தோ திரும்ப பாத்த ஃபன் பண்ணிட்டு இப்பதா பஸ்லந்து எறங்குனோ
அப்டியா தோழி நானு ஸ்னாப் பாத்த தோழி எனக்கு இப்பதா ஒ கிளியரா பாக்கே தோழி
ஓ பாருங்க பாருங்க பாரு நல்லா என்ஜாய் பண்ணுங்க
எப்டி தோழி பின்னுன
ஓகே தோழி அப்ற நாள்ல்லா எப்டி தோழி போச்சுது
நா நா சொல்லயே ச்சு தோழி நீங்கதா சொல்லணு உங்க நாள் எப்டி போச்சு இன்னைக் காலைலருந்து என்னெல்லா பண்ணிட்டு இருந்தீங்க தோழி
ஆ காத்த இருந்து எல்லா தோழி பண்ணிட்டு இருந்தே கால்த்த எஞ்சிச்ச பல் தேய்ச்ச ச திரும்ப காலேஜ் போனே குளிக்கெல்லா மாட்ட தோழி அதெல்லா கஷ்ட கால குளிக்க மாட்ட குளிக்காமதா ஆமா தோழி நம்ம பழக்கத்துல குளிக்கிறோனு சொன்னா பெட்டுருக்கா
ஆ
கேட்டது தோழி தனால குளிக்கல மாட்டோ தோழி அப்டியே அங்க போயிட்டு உக்காந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ் ஏறி அங்க போயிட்டு அங்க போயிட்டு திரும்ப என்ன பண்ணோ ஃபர்ஸ்ட் ஹார் வந்து மேம் வந்தாங்களா ஃபர்ஸ்ட் மேம் வந்தாங்க தமிழ் இங்கிலீஷ் மேம் வந்தாங்க லபலப லாபன்னு எதானா பேச தாங்க அவங்க முடிஞ்சதுக்கு அப்றோ இல்லல்ல ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் மேம் வந்தாங்க ஜாலியா பேஸ்னாங்க அப்றோ இங்கிலீஷ் மேம் வந்தாங்க சோ அப்டியே கிளாஸ்லா போயிட்டிருந்து தோழி இன்னிக்கி சொல்லி ஒரு ஒரு மேம்மு ஃபர்ஸ்ட் இயர்லந்து எங்ளுக்கு கொஞ்சோ புஷ் பண்ணங்க இந்த இந்த இயர் வந்து கொஞ்சோ ஜாலியா இருக்காங்க அப்பறோ இங்கிலீஷ் மேம் தமிழ் மேம்லா சொல்ல முடியாது தோழி ஏதோலாமோ பேசுவாங்க தோழி என்ன தோழி ஆஹ் புரியல தோழி நீங்க பேசுற விட்டு விட்டு கேக்குது
தமிழ் மேம் இங்கிலீஷ் மேம் இன்னு வர்லயா தோழி
ஆஹ் வந்தாச்சு தோழி அவங்கல்லா வந்துட்டாங்க சரிங்கா தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேர முடிவடைந்தது மீண்டும் முறை கால் பேசலா நன்றி வணக்கம்